ஹலோ வணக் கம்
ஆ வணக்கும் கேக்குதா
ஆ கேக்குதா உங்களுக் கேக்
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்
ஆ ஆ நல்லா இருக்காங்க ஒங்க வீட்ல எப்டி இருக்காங்க
அ நல்லா இருக்காங்க இன்று நாள் எப்படி போச்சுது உங்களுக்கு நல்லா புடிச்சுதா
ஆ இந்த நாள் நல்லாதா போச்சுங்க உங்களுக்கு
எங்களுக்கு வந்து கொ எனக்கு வந்து ஃபுல்லா வேல அந்த மாதிரிதா போச்சு கால்ல என்ன சாப்பிட்டீங்க
தோசதா சாப்ட்டங்க நீங்க
நாங்க வந்து இன்னைக்கு எங்க கம்பங் கூழும் ஊறுகா அது கூட வந்து மோர் மெளகா சொல்லுவாங்கல்ல அதுவு சாப்ட்டோ
ஆ மதியொ
மதியானத்துக்கு வந்து வெள்ள சாப்பாடு ரசம் சிக்கன் ஃப்ரை அதுக்கப்பறமா வந் திட்டு மட்டன் தொக்கு இ ட்டு கெஸ்ட் வந்திருந்தாங்க அதனால இன்னைக்கு கொஞ்சொ வேல அதிகமா இருந்தது நீங்க என்ன சாப்பிட்டீங்க மதிய வேலையில
மதியொ முள்ளங்கி சாம்பாரு
ஓ ஓ ஓ நல்லா சாப்பாடு அருமையானா சாப்பாடு
ஆங்க நீங் தேனியா டீ டீயா டீயா இல்லங்க எனக்கு டீ இல்ல குடிக்க மாட்டே
எந்த
ஆஹ் இல்லங்க பிளாக் காபி குடிப்பா அவ்ளோதா வ
ஓ செரிங்க செரி சேம் தா பிளாக் காபி நானும்தா எப்பவாவது தோணிச்சுன்னா டீ குடிப்பே ஏன்னா கொஞ்சோ ஆஹ் அதாவது பித்தம் சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அந்த காரணத்தனால கொஞ்சோ காஃபி டீ எல்லா வந்து கொஞ்சோ தள்ளி அவொய்ட் பண்ணி வச்சிருக்கே
ஓ ஓ ஆஹ் பிளாக் காஃபி லெமன் டீ
சேம் சேம் நானு அதேதா நீங்க எதனால குடிக்க மாட்டீங்க டைய்ட்டா
ஆஹ் டயட் தாங்க நா ஜிம் போயிட்டு இருக்கே
ஓ செரிங்க செரி அதனால புரியுது புரியுது உம் எங்க வீட்லயுமே ஒரு சில பேருக்குங்கதா வீட்டுல உள்ளவங்களுமே வந்து ஜிம் போறாங் இல்ல ஒர்க் அவுட் பண்ற ரீசணல வீட்டு்ல வந்து லெமன் டீ அதுவும் சுகர் இல்லாத லெமன் டீ தா குடிப்ப அவ நாளா அப்பலா குடிக்க மாட்
ஆஹ் ஹனி போட்டுக்குறாங்களா
ஓ ஹனி
ஹானி வெயிட் லாஸ் தாங்க ஹாட் வாட்டர்ல
ஓ ஓ செரி செரி செரி வெயிட் லாஸ் பண்றீங்களா இல்ல கிரிஸ் பண்றீங்களா வெயிட்ட ஓ சிக் ஒன் மன்த்ல ஒன் மன்த்கு எவ்ளோ வெயிட் லாஸ் ஆகு உங்களுக்கு
த்ரி த்ரி
த்ரீ எப்டி டயட் ஃபாலோ பண்ணா டயட் அண்ட் எக்சசைஸ் சேத்
ஆ சேத்து அல்லா சேத்துதாங்க
ஓ செரி செரி வுமன்ஸ்க்கு வந்து நம்ம எக்சசைஸ் பண்ணனுமா
ஆமா அங் ஆமாங்க பாடி எல்லா ஃபிட்டா லூஸ் லூஸ் ஆவாத எக்சசைஸ் பண்ணுங்க பாடி டல்லெல்லா ஆவுங்களா அப்டி ஆவாத எக்சசைஸ் பண்ணனு
ஓ சேரி சேரி இப்ப சப்போஸ் நம்ம ஒரு ஃபிப்டி கேஜி இரு இருக்கு அபடின்னா நம்மளுக்கு இப்ப ஒரு நாப்பத்தஞ்சு கிலோ அவனா எவ்ளோ நாள் ஆக எத்தன மன்த் அதாவது எவ்ளோ நாள் டயட் ஃபாலோ பண்ணி எக்சசைஸ் பண்ணனு
ஒரு ஒன் மன்த் டூ மன்த்ஸ் டூ மந்த்ஸ் டூ மன்த்ஸ் ஆனா ஒரே வாட்டி டைரெக்ட்டா ரொம்போ கம்மி ஆயிட்டா அது டேஞ்சரு லைட் லைட்டா கம்மி கம்மியா பண்ண
ஆ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சோ கால்சியம் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கணு
ஆமாங்க ஆமாங்க நானு ஒன் நாட் ஃபைவ்னு தாங்க நா ஒன் நாட் ஃபைவ்லிருந் இப்போ செவன்டி கொறஞ்சிருக்கேங்க
ஓ செரி செரி ரொம்ப ஓவர் அ
ஒன் இயர் படுச்சது
ஓ ஓகே ஓகே ஆனா வந்து ரொம்ப வெயிட்லாஸா இருந்தாலு ரொம்ப எப்டி சொல்றதுக்கு ரொ திடீர்னு ரொம்ப ஒல்லி தி ஆயடறது இல்லலைன்னா திடீனு கொஞ்ச குண்டாயறே ஆனா ரொம்பல்லா வெயிட் போடுறதுல்ல ஜஸ்ட் ஒரு ஃபை கேஜி அந்த மாதிரி தா போது இப்ப போட்டி ஃபை இருந்தனா ஒரு ஃபிப்டி வருது அப்டி இல்லன்னா ஒரு ஃபிப்டி ஃபைவ் இல்லன்னா அப்டி மறுபடி கம்மி ஆகுது
ஆங்க ஆ அ ஹைட்டு் பத்தி இருக்குமாங்க வெய்ட்டு் ஹைட் எவ்ளோ இருக்கீங்களோ அது அது அது விட இருக்கணுங்க வெயிட்டு
ஓ அதாவது நா வந்து ஃபிப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தா இருக்கே
ம் ம் ஹைட்டு
ஹைட்டு தா ஃபிப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபை
ஹைட்டு ஃபிப்டி ஃபோர் பா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்
ஃபைவ் ஃபோர்
ஒன் ஃபைவ் போர் ஒன் ஃபைவ் போர்னா ரொம்ப கம்மிங்ள
ம் ஆ ரொம்ப ரொ ரொம்ப ரொம்ப கம்மி இல்ல ஒரு நார்மல்
ஆவ் எப் ஆ எவ்ளோ ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு டூ வருமா
ஆஹா அவ்ளோல்ல இல்லா அதா சொல்றல்ல நா அன்னைக்கி எடைல பாக் பாக்கும்போதே எவ்ளோவோ சொன்னாங்க அதாவது ஒன் ஃபைவ் ஃபோர் தா சொன்னாங்க எனகிட்ட அது நா செரிய தெர்ல ஒடம்பு செரியல்லாம போயிருக்கு போது ஹாஸ்பிட்டல் செக் பன்னாங்க சோ அப்போ சொன்னாங்க ஆ ஆமா ஃபைவ் ஃவி வீட்ல வந்து அண்ணாவோ அப்டியெல்லா அண்ணாவ விட கொஞ்சோ ரொம்ப கம்மியா இருப்ப அண்ணாவுக்கு வந்து நம்ம தோல் பட்டை விட கம்மிய தா இருப்பே
நாந்தா
ஹைட்டாருப்பாங்கல்ல அவங்களா சிக்ஸ் ஃபீட் இருப்பாங்க ம் அந்த மாதிரி முடிஞ்சலவு வெயிட் லாஸ் பண்றதுக்கு தா பாக்கறே கொஞ்சோ ஏன்னா அப்பப்ப வெயிட் கெயன் ச் இதாகுது ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆங்க
ம் ஏஜுக்கு வ தக்கன்னருக்கணுல ம் நீங்க எப்டி என்னென்ன புட் ஃரூட்ஸ்லா வந்து ரொம்ப அதிகமா டயட் எடுத்துக்கிறீங்க ஃரூட்ஸா இல்ல வெஜிடபிள்ஸா
ஃப்ரூட்ஸு ஆஹ் எக்ஸு சிக்கன்னு
ஓ சேரி சேரி சேரி ஆயில் கம்மி பண்ணிப்பீங்க
ஆ ஆயில் கம்மி பண்ணிட்டாங்க
ஓ ஓ சேரிங்க சேரி நீங்க வந்து ஆயில் கம்மி பண்ணி நீங்கன்னா எப் எப்டி ரொம்ப நெறய பேர்ல்லா வந்து சப்பாத்தி கூட வந்து எண்ண இல்லாம சாப்டுவாங்க அந்த மாதிரியா
லைட்டா லைட் லைட் ஆயில் கொஞ்சமா போட்டு
ஓ ஓகே எங்க வீட்ல்லா ரொம்ப ஓவர் எப்டினா ரொம்ப வராஸ் பண்ணுவாங்க சில பேருங்க என்னயே வந்து என்னயே போடாதீங்க சப்பாத்தில தோசையில என்னயே போடாதீங்க ஆ சாப்பாடுலா என்ன ரொம்ப கம்மியா போடுங்க
தோசல என்ன போடாது அது எப்டி எடுக்க முடியுங்க
ஆஹ் அவங்க அப்டி சொல்றாங்க அதாவது நான்ஸ்டிக் பேன்ல போட சொ சொல்றாங்க அப் அந்த மாதிரி கேக்குறாங்க ரொம்ப எண்ணயே வேணாம் பொரியல்ல நம்ம எண் போட்டா தானே பண்ண முடியு ப்ச் எண்ண இல்லாம பண்ண எப்படி நம்ம அது ரொம்ப எண்ண போட் டாலு தப்பு எண்ண போடாம கம்மியா போட்டு பண்ணா டேஸ்ட் நல்லா வர மாட் க்குது சோ அந்த ரீசன்ருக்கும்போது டேஸ்ட் நல்லா இல்ல கொஞ்சோ நல்லா சமைங்க அப்ப எண்ண போட்டாதான நல்லா வரு
ஆமாங்க எண்ண போட்டாதா நல்லா வரு
மணி என்னன்னாப் பிரியாணில கூட எண்ணய சொல்றாங்க
அது எப்டி பண்ண முடியுங்க ரைஸ்ல எல்லா
க்க கூடாது கைல பிசு பிசு ப எண்ண வரக்கூடாது அப்படிங்கறப்போ வந் து ரொம்ப கஷ்டமா சிக்கன் பிரியாணி கூட ஓகே சொல்லலா
ஆஹ்
மட்டன் பிரியாணில நீங்க பாத்துருப்பீங்க அந்த எண்ண கொழுப்பு இருக்கும் சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்க இப்போ கூட வந்து நம்ம எண்ண கம்மியா ஊத்துனாலு அந்த மட்டனோட ஆயில் அதாவது கீ இருக்குல்ல அது அதிகமானா கூட அது நம்ம மேல தா ஃபால்டா வரும் வந்து வெயிட்லாஸ் பண்ண விட மா அறோ
ஆஹ் ஆஹ் நெய் ஊத்துனா நெய் ஹெல்த்க்கு நல்லது தானே
நெய் ஹெல்த்துக்கு செய் ஒ ஒடம்புக்கு நல்லதுதா இருந்தாலும் ப்ச் உங்களுக்கு வந்து அது பிசு பிசுப்பா தான் அவங்களுக்கு என்ன வந்து ரொம்ப எடுக்ற மாதிரி இருக்கு அப்டிங்கற ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க
ஓ அப்டியா
உம் ஆமா ஆமா
ஆஹ்
இப்போ ஜிம் போயிட்டுதா இருக் ங்களா இல்ல ஸ்டாப் பண்ணி
இல்ல போய்ட்டுதா இருக்கேமா
ஓகே ஓகே ஓ இப்போ ரெகுலரா மார்னிங் அன் ஈவ்னிங் ரெண்டு
ஈ ஈவினிங் இல்ல மார்னிங் மட்டு போவங்க
ஓ செரிங்க செரி கேர்ள்ஸுக்கு இருக்கா ஜிம்ல
ஆஹ் இருக்குங்க கேர்ள்ஸ் கூட போளாங்க ஜிம்முக்கு
இல்ல இல்ல கேர்ள்ஸுக்கு மட்டு தனியா அந்த மாத்
அ அ ஆ இருக்குங்க அப்டி இருக்கு
ஓஓ சேர்
நாங்க இப்ப நா போற எடத்துல மேக்சிமம் கம்மைன் தா டே இது டான்ஸ் கூட போடுவாங்க ஜும்பா டான்ஸு அதெல்லா கூட இருக்
ஓ ஓகே ஓகே அந்த மாதிரி வெய்ட் லாஸ் கு இப்ப நம்ம பாக்றோல ஃபோஷ் ட்டு மீடியால அந்த மாதிரி
ஆமாங்கா
ஆ இல்ல நமக்கு வீட்ல ஒடம்புக் பத பாக்கணு ஏனா வந்து ஃபுல்லா கெட்ட பிள் போய் சேந்துச்சினா நம்ளுக்கு தானே கஷ்டோ
ஆமாங்க அ உம் இ நம்போ பாடி பாடி தா மெய்னு பாடி சாப்பாடு இதுக்கு தா மெயினு இதுக்குதா நம்போ சம்பாதிக்கிஸ்
உம் ஆமா ஆமா ஒரு சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா வாட் ஒடம்ப கொறைக்கணுங்றதிக்காக சாப்டவே மாட்றாங்க இல்ல வேணா இல்ல வேணா இப்போ மௌவ்ஸ் சில பேர் வந்து மதியானத்திக்கு மட்டூ சாப்ட்டுட்டு நாட் எடைல நடுத் அதாவ்து எடப்பட் நேரங்கள்ல வந்து என்ன பண்றாங்கனா எதாது கொஞ்ஜமா ஸ்நாக்ஸ்ஸூ இந்த மாதிரி கொஞ்ஜ கொஞ்ஜமா சாப்டிட் இது நைட்டூ சாப்ட மாட்றாங்க மார்னிங்கூ சாப்ட மாட்றாங்க மதியான மட்டூ இந்த கொஞ்ஜமா சாப்பாடு ஆனா அவுங்ளுக்கூ ஆனா வெய்ட் டீப் அவுங்ளுக்கு வெய்ட்டு கம்மியா ஆக மாட்டிக்கு அதே வெயிட்ல தா இருக்காங்க
ஆமாவாங்க உம் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிடுங்க கேஸ் ஃபாம் ஆயிடூ சாபுல்லனா அப்ப அதே வயிறு முன்னுக்கு வந்துடூ
உம் ஆமா ஆனா வந் இது அவுங்ளுக்கு அது புரியமாட்டேகிது கிட்டத்தட் த ஒரு ஒரு வார்த்தைக் கே வந்து ஒரு அஞ்சு நேரந்தா சாப்பிட்றாங்களே மத்தியான மட்டூ இப்டி இருக்கிறப்ப அவுங்க வந்து எப் எப்டி ஒடம்பு கொறையு அது ஒடம்பு கொறையாது அப்றமா அல்சர் வரு ஒரு சில ஒருஸ் உடம்புல உள்ள ப்ராப்ளம் லாம் எவ்ளோ வரு ஆனா அவுங்கள்க்கு புரிஞ்சசிக்க மாட்றாங்க உம் முடிஞ்ச அளவுக்கு பாக்கணு எல்லாமே
நீங்கோ நீங்கோ ஒன்னுமே அப்டி அப்டி பண்லல்லங் என்ன
ஆ ஹ ஹா நால்லா ஒண்ண மாட்டே நா ஒல்லியா தா இருக்கே அதா சொல்றேன்ல நா வந்து திடீர்னு வெயிட் போடு திடீர்னு கம்மி ஆகு ‌எனக்கு அது தா ரீசன் அது ஏனு தெரியாது‌ ஏனா நல்லா வந்து நா ஃபுல்லா சாக்லேட்ஸ் ஆஹ் கேக்கு ஐஸ்கிரீம்லா நல்லா சாப்டு வே
உம்
பிஸ்கட்லா சாப்டுட்டே இருப்ப சாக்லேட் பிஸ்கட்ஸ்லா ரொம்ப சாப்டுட்டே இருப்ப கண்டின்யூவா
நானு கூட சாக்லேட் சாப்டுட்டு தா இருப்பேங்க என்னனா வாயிலு என்ன தா என்னனா என்னென்ன பண்ண முடியூனு சாக்லேட் என்ன ஸ்வீட்டா
உம் நா மூணு மணிக்கி அதே தா மூணு மணிக்கி கூட எந்துர்ச்சு போயி சாப்ட்டுருவே கிரேவிங்ஸா இருந்தனா நைட்டு மூணு மணி கூட எந்துர்ச்சி
ஆமாங்க நானு கூட அவ்ளோவு தாங்க ஏன்னா கிரேவிங்ஸ் எனக்கு சிக்கன் சிக்கன் மேல இப்பல்லா கிரேவிங்ஸ் ஒர்த்தாருக்கு
ஓ எனக்கு சிக்கல் மேலல்லா அவ்ளோ வராது எனக்கு சிக் சிக்கன்னா கூட நான் கறி வச்சு அதொ சாப்பிட மாட்டே வெற ஃப்ரைஸ் மட்டுந்தா எனக்கு அதெல்லா புடிக்காது மட்டன் சாப்ட மாட்டே வேற சிப்பன் பீஃ ஆவ்ளந்தா
பீஃப் போடு சாப்டுவேங்களா
ஆஹ் ஆமா ஆமா நா சாப்டுவே
ஆலா
நீங்க சாப்ட மட்டு
ஆஹ் பீஃப் எல்லா சாப்ட மாட்டேங்க
சரி நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிவடைய் போகிறது மறுமுறை பேச நேர கெடைத்தால் கண்டிப்பா பேசலா நன்றிக